பா
அ வணக்கமா இருந்தா என்ன நண்பா நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லா நல்லாருக்காங்களா?
வீட்ல எல்லாரு சௌக்கியோ நண்பா ஏ நண்பா உங்க வீட்ல எப்டிருக்காங்க?
எல்லாரு நல்லாருகாங்க நண்பா இப்பதா வெளிய கெளம்புனாங்க அப்பா அம்மாவு நாந்தா சும்மாதா உக்கான்ட்ருக்க நண்பா சாப்ட்டிங்ளா என்ன சாப்ட்டிங்க?
நா பாத்தீங்கனா நண்பா காலைல ஓட்ஸ் சாப்ட்டே நண்பா ப்ப மதியல்லா பாத்தீங்கன்னா பருப்பு சாப்பாடு சாப்ட்டே நண்பா நீங்க என்ன ஸ்
நல்லது நல்லதுன் நண்பா நா வந்து பாத்தீங்னா நண்பா காலைல உருளக்கெழங்கு சாம்பார் வெச்சிருந்தாங்க நண்பா. அத ஒரு வெறுஞ்சாப்பாட்ல போட்டு ஒரு அடி அடிச்சனுங்க அப்புறோ பாத்தீங்கன்னா ரசோ ரசோ மிக்ஸ்சா ரசோ ஊத்தி சாப்டங்க மதியோ அதுவே இருந்துது அப்டியே சாப் டங்க நைட்டு வந்து சப்பாத்தி போட்டுக்கலானு அம்மா சொன்னாங்க நா வேற டயட்ல இருக்கங்க.
ஓகே ஓகேங்க.
அதா சப்பாத்தி போட்டுக்கலா எ ஏனா நீங்க ரெண்டு பேரு டயட்டுங்குறீங்க சேரி சப்பாத்தி போட்டு தர அப்டின் சொல்லி எனக்கு தம்பிக்கு சொல்லிர்க்காங்க.
அ அ அ. பரவால பரவாலைங்க இப்ப பாத்தீங்கன் வெய்ங்க இப்ப பள்ளியில எல்லா பாத்தீங்கனா இப்ப அஞ்சு நாள் முட்ட குடுத்துட்டுங்க ஒரு நாள் பாத்தீங்கன்னா மட்டன் குடுக்க சொல்லிருக்காங்க பாத்தீங்களா அந்த இதுல் தகவல்லா பாத்தீங்களா டெய்லி அப்டேட்ல இருக்கீங்ளா? ஸ்கூல்ல ஸ்கூல்லுங்க பள்ளில பள்ளில பாத்தீங்கனா பள்ளி கல்வித்துறை வந்து சொல்லிருக்காங்களம்மா.
என்னன்னுங்க? என்ன சொல்லிருக்காங்க புரியலிங்க நீங்க சொன்னது முட்டைய வந்துங்க கேக்குதுங்க நீங்க சொன்னது அப்டியே விட்டு விட்டு கேட்டுச்சுங்க.
இப்ப இல்லைங்க முட்ட பாத்தீங்கனா அஞ்சு நாள் குடுக்க சொல்லிருக்காங். ஒரு நாள் முட்டும் பாத்தீங்கனா ஒரு நாள் மட்டும் பாத்தீங்கன்னா மட்டன் குடுக்க சொல்லிருக்காங்க.
மட்டன் பரவாலிங்ளே.
ஏனா பாத்தீங்கனா வெலவாசி வெலவாசி எல்லா எவளா தேடிபுல்லா மட்டன் பாத்தீங்கனா கிலோ தொளா தொளாய்ருவா போயிட்ருக்கு. இந்த இதுல பாத் தீங்கன்னா மிட்டன் குடுக்கறதுல்லா வந்து சின்ன பட்ட காரியோ இல்லைங்க.
இல்லைங்க நெனச்சா குடுக்கலாம்ங்க. அது ஏனா அ அரசு நெனச்சா எது வேணா பண்லாமுங்க.
இல்லங்க அத பத்திப் பேசவே கூடாதுங்க நீங்க ம் ம் சொல்லுங்க.
எதையுமே நம்ம கையில இல்லைங்க அவங்க நெனைக்கிறதாங்க இப்ப நம்ம இல்லைங்க இப்ப ஒரு எடத் துல வந்து நீங்க சொன்னீங்கள்ல ஒரு கிலோ எ எவ்ள சொன்னீங்க?
தொளாயிரோ தொளாயிரங்க.
தொளாயிரோ சொன்னீங்களா அதுவே ஹோல்சேலாப் போயிட்டோம்னா அதுக்கு தேவையல்ல கொஞ்ச கம்மியா ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குலேங்க
இருக்கலா இருக்கலாங்க ஏன்னா கவர்மெண்ட்டே பாத்தீங்கன்னா ஆமா கவர்மெண்ட் ஸ்கூல்லே பாத்தீங்கன்னு வைங்க அவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா தனியா ஒரு முட்டை குடுக்கறதாயிருந்தாலுமே ஒரு எடம் இருக்கு அவங்கிட்டயே பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்குமிலேங்க
அதுதாங்க நானு சொல்றே அந்த மாரி வந்து ஹோல்சேல்ல வாங்குற எடமு இருக்கு அவங்க வந்து பள்ளி பள்ளிகள்ல இருக்கவங்க வந்து அதிகமா வாங்குற எடத்துலே வாங்கும் போது விலைகளை குறைச்சி குடு கலாமில்லீங்க ஏன்னா பள்ளி குழந்தைகங்கறனால விலைக் கொஞ்ச குறைச்சு கூட குடுக்கலாங்க அது நம்ம கையில எதுவு இல்லைங்க இப்ப நீங்க தொள்ளாயிரம்னு சொன்னீங்க அவ்ங்க வந்து ஒரு ஏழுநூறு ரூபாய்க்கு கூட வாங்கலா
ஆமா ஆமாங்க அதுவு நல்லதுதாங்க ஏன்னா ஆ அதிகமா இருக்க காலத்துல இப்டி எல்லா திட்டங்கள் எல்லா குடுக்கறது ரொம்ப நல்லதுதாங்க இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நீங்க வீடலேத இரு எந்த மாரி எடுப்பீங்க சிக்கன் எடுப்பீங்களா இல்ல மட்டனா இல்ல பிஷ்ஷா இல்ல நண்டு அது மாரி எடுப் ப்ங்களா
நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன தோணுதோ அத எடுத்து சாப்பிட்டுக்கறதுங்க ஒரு நாள் பாத்தீங்கன்னா சிக்கன் எடுப்பங்க ஒரு நாள் பாத்தீங்கன்னா மட்டன் எடுப்புங்க ஒரு நாள் மீனு ஒரு நாள் நண்டு சாப்பிட்டதே இல்லைங்க நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா
ஆ நாங்கல்லா நண்டு அடிக்கொருக்கா செய்வாங்க எங்களுக்கு நண்டு வந்து சூடுங்க இருந்தாலுமே நண்டு சாப்பிடற பாத்தீங்கன்னா ஒரு சுவைய அது சூப்பரா இருக்குங்க நண்டு
நண்டு எப்டிங்க அது இல்லைங்க நண்டு வந்து நா வந்து நா சிக்கன் மட்டனு மீனு இதெல்லா சாப்பிட்டுருக்கேங்க
ம்
நண்டு சாப்டது இல்லைங்க அது எப்டிங்க இ இப்ப இந்த மூணு மூணு சொன்னேல்லைங்களா சி க்கன் மட்டன் மீனு இந்த நண்டு வந்து எந்த எது மாரிங்க இருக்கு
நண்டு பாத்தீங்கன்னா அது அது ஒரு தனி டேஸ்டா இருக்குங்க இது பாத்தீங்கீங்க அது எப்டி சுத்தம் பண்ணும்னு பாத்தீங்கன்னா நண்ட வந்து கைய வந்து ரெண்டு நாலுல்லா இருக்குங்க
சேரிங்க
இது அந்த ரெண்டையுமே எடுத்து அப்டியே இப்டி சுத்துனீங்கன்னா ஒடஞ்சிருக்கே எடுத்து து இழுந்துடு அது வகுத் உள்ள பாத்தீங்கன்னா பெட்டி மாரி இருக்குங்க அந்த பெட்டியை ஓபன் பண்ணிகளுன குடிய்ர்ல்லா இருக்கு
சேரி செரிங்க
அந்த குட்டிலா எடுத்து கீழே கொட்டிட்டு அத அப்டியே கொழம்பு வெகிறனா வச்சுக்கலா கழுவி போட்டு நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாங்க அவ வறுத்துக்கலா கிரேவி மாதிரி பண்ணிக்கலா சூப் வச்சுக்கலா அவ்ளோ சூப்பரா இருக்குங்க சாப்பட்டு பழகிட்ட நீங்களே அது விரும்பிடுவீங்க தொடர்ந்து சாப்பிட ஆரம்பச்சுறீங்க
நீங்க என்னென்ன அதாவது வந்து நீங்க விலங்கு வகையில் விலங்குனா எப்டின்னா நீங்க நான்வெஜ்ஜூ நீங்க எதுெல்லா சாப்பிட்டுருக்கீங்க
நான் நான்வெஜ்ல பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது ஐட்டம் சாப்பிருக்கீங்க அது கூட எக்ஸ்ட்ரா இறால் சாப்பிட்டுருக்கு அவ்வளதாங்க
இறால் சாப்பிருக்கீங்களா எப்போங்க இறால்லா எப்படி நீங்க அது எப்டிங்க சுவையெல்லா எப்டி இருக் க்குவா அத பத்தி சொல்லுங்க
ஓ அது வெறித்தரமா இருக்குங்க இருக்குதுலயே டாப் நாச்சா இருக்கு ஏ ன்னா இறால் பாத்தீகன்னா ரேட்டு பாத்தீங்கனா கூடிகிட்டே வருது பாத்தீங்கங்ளா அதோட டேஸ்ட்ட பத் பாத்தின்னா மக்கள் பெனிபிட்டு இருக்கட்டும் நல்ல விஷயமா இருக்கட்டு அந்த எல்லாமே அதுனால தா போயிட்ருக்
அததாங்க ஏ புரியுதுங்க இப்ப நீங்க வந்து சொன்னீங்கல்ல எனக்கு வந்து நண்டு வந்து அவளோ இது புடிக்கு அப்டின்னு சொன்னீங்க ஆனா நண்டுக்கு இறாலுக்கு போட்டி வச்சா எனக்கு இந்த ரெண்டு இதுல அ வந்து சுவை வந்து எனக்கு இதுதா
இறால் இறால் தாங்க சொல்லவே தேவயில்லைங்க எனக்கு பேசி முடிக்கிருக்குள்ள ஏய்ஞ்சு சொல்லிருவே
ஏ சேரி சேரிங்க ஏன்னா இறால் வந்து நீங்க இது வரைக்கு எவ்ளோ தடவ சாப்ட்டு இருப்பீங்க குறைஞ்ச பட்சம்
அத மந்த்லி ஒன் டைம் ஆச்சு சாப்ட்ருவோங்க
பரவால்ல பரவால்லைங்க உங்க உங்க சைட்லெல்லா இறால்லா கிலோ வந்து எவ்ளோங்க போயிட்ருக்கு
கிலோ பாத்தீங்கன்னா இப்பத்திக்கி ஆறநூத்தி அம்பதுரூவா போயிட்ருக்குங்க
பரவால்ல பரவால்லேங்க எப்புடியோ ஒண்ணுங்க ஒடம்புக்கு சத்து தர்ற மாரி எது சாப்ட்டாலு நல்லது தாங்க
ஆமாங்க நம்ம சத்து சத்துக்கு தாங்க சாப்புட்றது ஏன்னா நம்ம டெய்லியும் வந்து அன்றாட வாழ்க்கையில டெலி வேலக்கி போறோ அங்க போறோ இங்க போறோ எல்லாத்துக்குமே நம்ம நடக்கணுன்னா ஒடம்பு தாங்க அது கூட வருது அப்போ அந்த ஒடம்ப நம்ம வந்து ஆரோக்கியமா பாத்துக்கணும்லங்க
ஆமாங்க அதயே மொதல்ல ஆரோக்கியமா பாத்துக்கிட்டாலே போதுங்க அப்பறோ வீட்ல இருங்க நீங்க மட்டுந்தா இந்த மாரி நான்வெஜ் ஐட் ட்டம்லா எடுத்து சாப்புடுவீங்களா வீட்ல இருக்கவுங்க எல்லாருமே சாப்புடுவாங்களா எல்லாரும் வெஜிடேரியன்ஸ் தானா
ங்கே இல்லல்லேங்க இங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க வேற எதாச்சு இருக்குங்களா
இல்ல அவ்ளோதாங்க சொல்லுங்க
எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாருமே சாப்புடுவாங்க எம் பயம் பையனுக்கு பாத்தீங்கன்னா எ ஒன்றர வயசு ஆச் சேர் அந்த பையனுக்கும் பாத்தீங்கன்னா அளவா எல்லா அப்பப்ப குடுப்போ கொஞ்ச கொஞ்ச குடுப்போம்
செரிங்க
இப்ப மனைவி சாப்புடாம இருந்தாங்க இப்பதா சாப்புட்டு பழகி இருக் ங்க உங்க வீட்ல எல்லாருமே சாப்புடுவாங்களா
அ எங்க வீட்டுல வந்து பாத்தீங்க எல்லாமே நான்வெஜ்ஜு சாப்புடுவாங்க இப்ப அம்மாக்கு வந்து கொஞ்ச ஓடம்பு சரியில்லாம போனதுனால பாத்தீங்கென்னா அவுங்க நான்வெஜ் ஐட்டம்ஸ்லா இப்ப அதிகமா எடுத்துக்குறது இல்லேங்க
ஓ ஓகே ஓகேங்க
எல்லா வெஜிடேரியன்ஸ் தா அதிகமா சாப்புட்றாங்க நானு அப்பாவும் வந்து அதிகமா சாப்புடுவோங்க
ஓகே ஓகேங்க நா இந்த வாரம் பாத்தீங்கென்னா இந்த அயோத்தில இருக்குற ராமர் கோயில் தெரியுங்களா கேள்விப்பட்ருக்கீங்களா
அயோத்தி ராமர் கோயிலா அது எங்கேயோ இருக்கற் மாரிதான கேள்விப்பட்டே சொல்லுங்க சொல்லுங்க
அயோத்தி ராமர் கோயில் கேள்விப்பட்டதுங்களா அந்த இப்பங் கூட புதுசா வந்து எவ்வளவோ பிரச்சனைக்கு அப்பறோ கட்னாங்களே
ஆமாங்க ஆ தெரியு தெரியு சொல்லுங்க
ஆனா அங்கதாங்க நம்ம ட்ரிப்பு போலான்ருக்கோ இந்த வாரோம்
பரவால்ல பரவால்ல என் நல்லது நல்லதுதாங்க போய்ட்டு வாங்க ஆ எப்புடிங்க நீங்க மட்டுந்தா போற மாரியா குடும்பத்துல இருக்க எல்லாத்தையு கூட்டிட்டு போற மாரிங்ளா இல்ல நண்பர்களோட போறீங்ளா நண்பா கேக்குதுங்களா நான் பேசறது உங்களுக்கு கேக்குதுன்னு நெனைக்கிற இல்ல நீங்க பேசுறது சுத்தமா கேக்கலீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா
ஹலோ கேக்குதுங்களா
ஆ இப்பதா கேக்குதுங்க என்னாச்சுங்க
இப்ப பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம வந்து இயர்லூப்பா இயர்பட்டு அந்த டேட்டா பாத்தீங்கன்னா ஆப் கட் ஆயிருச்சு போலங்க
சேரி சேரிங்க
இப்ப அந்த டேட்டா ஆஃப் ஆனாங்காட்டி நம்மளுக்கு டேட்டா கெடைக்காம போயிருச்சுங்க
சேரி சேரிங்க பரவால்ல விடுங்க எல்லா எல்லா நேரத்துலயு எல்லாமே கெடைக்குன்னு சொல்ல முடியாதுங்க கெடைக்காத அன்னைக்கு நம்ம ஏதாச்சு சொல்லிட்டுதா போனு சொல்லுங்க நீங்க குடும்பத்தோட போறீங்களா இல்ல நண்பர்களோட போறீங்களா
இல்லங்க பேமிலியாப் போறங்க அம்மா அப்பா அண்ண அப்டி போறேங்க அப்ப ம மனைவிப் பாத்தீங்கன்னா மனைவிக்கு கொஞ்சோ ஒர்க்கு கொஞ்சோ பிஸியா இருக்காங்க அவங்கனால வர முடிலன்ட்டாங்க
சேரிங்க
அதாங்க நாங்க அப்டி பேமிலியா போலானு சொல்லிட்ருக்கோ
எத்த நாள் ட்ரிப்புங்க
இது ஒருவ ஒன் வீக்குங்க ஒரு வாரத்துல போயிட்டு வந்தர்லானு சொல்லிருக்கோ
அப்ப கொழந்தீங்க நீங்களே பாத்துக்குவீங்களா இல்ல மனைவிகிட்ட விட்டுட்டு பேய்ருவீங்களா
இல்ல இல்ல மனைவி பாத்துக்குவாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்தா பாத்துட்ருக்காங்க
சேரி சேரிங்க
ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட முடிச்சே ஆகணுமமா அசைன் ஆயிர்ச்சாமா
சேரிங்க
அதங்காட்டி கொஞ்ச துள்ளி குதுச்சுட்ருக்காங்க அதுங்காட்டிதாங்க
அப்ப அவுங்களுக்கு ப்ராஜெக்ட் முடிச்ச ஒன்னே அதுக்கப்பறங் கூட நீங்க பிளான் பண்ணிருக்கலாமில்லீங்ளா
இல்லைங்க இது வந்து சீசன் டைமுங்க இந்த டைம்லா இந்த விட்டுட்டோனு வைங்க இன்னு ஒரு வாரம் போச்சுன்னா உங்களுக்கு அந்த சீசன் போய் ருச்சுனா அந்த கோயிலு பாத்தீங்கன்னா திரையவிட்டு குளோஸ் பண்ணிருவாங்க மக்கள் வந்து அதிகமா வரமாட்டாங்க ச் நம்ம அந்த கூட்டத்தோட கூட்டமா போய்ட்டு வன்ட்டா தெரியாதுல்லங்க ஏன்னா புது எடோ வேற
சேரி சேரிங்க பரவால நல்லதுங்க இப்ப அ
துப்பார்ட்ல எங்காச்சு போயிருக்கீங்களா
ஆ போயிருக்கேங்க நான் வந்து நீங்க ஏக்கு மாதிரி நா அவ்ளோ தூரோல்லா போனதில்லீங்க சும்மா இங்க ஆ கோயிலுக்குனு பாத்தீங்கன்னா அ தஞ்சாவூர் பெரிய கோய் பெரிய கோயிலுக்கு போயிருக்கங்க அப்றோ மீனாட்சி அம்மன் கோயில்லயே பாத்தீங்கன்னா வெளிய நின்னுதா எட்டி பாத்தனே தவர உள்ள போக முடிலீங் அப்பரோ போன ஆமாமாங்க இப்ப கங்கை கொண்ட சோழபுரம்லா போய் எட்டி பாத்துட்டு வர்ரோணுங்க சிதம்பரம் போவோணுங்க சிதம்பரம் போவோணுங்க மீனாட்சிபுரம் போவோணுங்க
நல்லது நல்லதுங்க ஏன்னா எல்லா பக்கமு போயிட்டு வரணுங்க ஏன்னா நம்ம வந்து பிறவி ஒரு பிறவி இருந்தலுமே பாக்க வேண்டிய அனுபவம் போய் ப்டின்னா நெறைய வேணுங்க ஏன்னா நம்ம ஒரு ஒரு ஆறு ஒரு ஒரு தொண்ணூறு இருக்க மாட்டோ ஒரு அறுவது எழுவதுலயுங்கூட நம்ம ஒரு எ பல்லு குச்சி ஊனி ஒக்கான்ட்டு இருந்தாலுமே
கண்டிப்பாங் கண்டிப்பாங்க
பழையமெமரிஸ்லா நெனச்சி பாக்கணுமிலங்க அதுக்கு மெமரிஸ்னு ஒன்னு வேணும்லங்க
ஆமாங்க அதுக்காகதா சொல்றங்க போய் ஒரு நாள்ன இதெல்லா போய் சுத்தி பாத்துட்டு வன்டம்னா குடும்பத்தோட ஒரு இது எடுத்தம்ன்னு வய்ங்க ஒரு வேனு ஒரு பத்து பேர் பத இருவது பேர் கொண்ட வேன்லா எடுத்தம்னா நம்ம ஒரு ஃபேம்லியா போய்ட்டு வந்தம்னு வய்ங்க ஒரு ஒருசந்தோஷங்க
ஆமாமா ஏன்னா வந்து ஒக்காண்ட்ருக்கறப்ப நம்ம யோசிச்சு பே யோசிக்கறக்கே ஒன்னு இருக்காது
கண்டிப்பா கண்டிப்பாங்க ஆமாமாங்க ஏனா யோசிக்க ஒண்ணு இல்லைங்க நம்ம பாட்டுக்கு போய் வந்தர்லாம்ங்க
ஆமாங்க எதுவாருந்தாலுங்க ஆனா லோக்கல்ல இருக்கது நம்ம அதிகமா போய்ருக்க மாட்டோ எல்லாமே ஒரு டிராவல் தாங்க அடுத்தடுத்து டிராவல் பண்ண பண்ண மெமரிஸ்ஸ பில்டப் பண்ணிட்டே இருக்கணுங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க அந்த மாரி பண்லாங்க நானு யோசிச்சிருக்கேங்க ஒரு பக்கோ போலானு நம்மகிட்ட கேட்டு பாக்கோணுங்க போலாமா என்னன்னு
உள்ளூர் மட்டு இல்லைங்க வெளியூருக்கு போணுங்க வெளியூரு மீன்ஸ்ஸு வெளிநாடு போணுங்க
வெளிநாட்டுக்கு போறதுக்கு விசா இதெல்லா எடுக்கோணுங்க வேணா உள்ளூரு அதாவ்து இந்தியாக்குள்ள சுத்தறக்கு வந்து நமக்கு ஆதார் காடு மட்டு இருந்தா போதும்ங்க வெளிய வெளிநாடு போறக்கு மட்டுந்தாங்க பாஸ் சி பாஸ்போட்டு விசாயல்லா வேணு
ம் நல்லதுங்க சேரி ஓகேங்க நன்றி நலமுடன் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன்
மீண்டும் சந்திக்கிறே உங்கள் நண்பன் நன்றி வணக்கங்க
ஆ
வணக்க வணக்க